ஹலோ
அலோ ஆ கிளியரா இருக்கா ஆ வாய்ஸ் கிளியரா இருக்கா ஹலோ ஆ கிளியரா இருக்கானா ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்ளா
ஆ இர்க் இர்க் இர்க்கு
ம்
ஓகே இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கனா டிரைவிங் அ எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்குன் நெனைக்கிற ஏதாச்சி ஒன்னு ஷேர் பண்றீங்ளா
ஆ எக்ஸ்பீரியன்ஸ் ஆ இருக்குங் மேடம் போ மொத மொத இப்ப அ டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டுவ ஆ இப்ப புது புதுசா பாத்தீங்கனா கிளஸ்டர்ல ரெண்டாயிர்த்தி இருவத்தொன்னு கொரனாக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருந்தே அப்ப பாத்தீங்கனா விஜய் குமார்ன்ட்டு ஒரு அண்ண அவர் பாத்தீங்கனா எனக்கு மொத மொத அப்பதா லாரி குடுக்குறாரு
ஓகே ஓகே
லாரி அதாவது ட முப்பத்தஞ்சி டன்னு டாரஸ் லாரி வண்டி ஓட்டர்க்கு அப்பதா குடுக்கறாரே மேட்லருந்து அப்பதா எய்த் வந்த ஆ மேன் வண்டி ஒ எல்லோ கலரு மொத மொத ஓட்ன வண்டி அது உன்னு மே டவுன் பஸ் ஆட்ட ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ர ரொம்ப நல்லா இருந்தது முப்பத்தஞ்சி டன் அவர் து டாரஸ் லாரி பத்து வீலு அது ஓட்னதே எனக்கு ரொம்போ உன்னமே மொத மொத டைமு அட்டன் பண்ணவே நல்லா ஓட்டிட்ட அதுக்கப்றோ பாத்தீங்கனா க்ரெஷர்ல எல்லன்டில வோறன்ட்டு ஒண்ணு இருக்கு பெரிய பக்கிட்டு ஜே சி பி ல ஓட்ரன் சொல்லி அது பாத்தீங்கனா எனக் கு ஓட்டதா தெரியு அ நைட்டுக்கு கூட்டிட் போய்ட்டு நானு எ ஃப்ரெண்டுமு ஆ அவரு பாத்தீங்கனா பக்கெட்டு கண்ட்ரோலு அவரு அவு அவரோடது நா டீசல் நா போட்டுக்கறே அதாவது செயின் புக்கிங் சொல்லுவாங்க லோட்ரு வண்டி மாரி ச சைன்ல போகு அதுக்கு டீசல் அடிச்ட்டு கரெக்டா நூத்தம்பது அடி பள்ளோ ஆ காரு ஓட்ன ஓட்டிய ஓட்டி பா அப் பழக்கோ ஸ்டரிங் கண்ட்ரோல் நல்லா வரு கண்ட்ரோல் மட்டு நீ சொல்லு அப்டின் சொல்லிட்டு அப் இப்ப கீழருந்து மேல அப்பதா கொண்டு வரே ஆ இது எக்சலேட்டரு இது பேக்கு இது மட்டு சொல்லி குடுத்துட்டாப்ல ஸ்டாரிங் கண்ட்ரோல் வ ஸ்டாரிங் நீஓட் வ ஓட் இருவியா இல்ல மாட்டியான்ட்டு ஒரு வார்த்த கேட்டாப்ல ஸ்டாரிங் கண்ட்ரோல் இருக்கு ஆக்சலேட்டர் பிரேக் மட்டு தான மீதி நா பாத்துக்குறன்ட்டு நா பெரிய வண்டி அ இப்போ ஜேசி பி விடவே பெரிய பக்கெட்டு பெரிய வண்டி அது லோட்ரு வண்டின் அ எல்லண்டி லோட்ரு போட் சர்ச் பண்ணீங்கனா வரு ஆ இருக்கர்துலயே பெரிய வண்டி ஆ அது ஓட்டிட் இருந்த அப்ப இதோட கண்ட்ரோல் எப்டின் தெரியாது ரோடு எப்படி போடுறது என்ன ஏதுன்னு தெரியாது கரெக்டா ஒரு லாரி டிரைவர் வந்தாப்ல ஆனா இது லோடு போட கத்துக்கறன்ன அப்படின்ட்டு ஒரு ரின்ச்சு சொல்லி குடுத்தாரு இது மேல தூக்கு இது கொட்டு இது வந்து மண்ணால் லோடு இது எம் சாண்டு பி சாண்டு அப்டின் சொல்லுவாரு அத பாத்து இப்ப ரோடு போட க அந்த ஒரு ரெண்டு நிமிஷ தா சொல்லி் குடுத்தாரு அன்னைக்கு பாத்தீங்கனா ஃபுல்லா ஃப்ரஷர்ல பாத்தீங்கனா இந்திகாரங்க பூரா தூங்கிட்ருந்தாங்க ந என எழுப்பி இந்த மாரி லோடு வந்திருக்குன் கு க சொல்லிருக்காரு வாட்ச்மேனு நான் லோடு போட்டுட்டு பில் போட்டு குடுத்துட்டேன் அது மறக்க முடியாத ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ஸு அதுல அது அப்படி அது அது அது மட்டும் இல்லாம கோவால லைசன்ஸ் இல்லாமயே வண்டி ஓட்டிருக்க கேரளாவ்லயு அதே மாரிதா ரெண்டு ரெண்டு பக்கமே பினான்ஸ் இதுக்கு போயிருந்த அப்ப ரெ ரெண்டு பக்கமே லைசன்ஸ் இல்ல ஹெல்மெட் மட்டு மாட்டி தப்ச்சிட்ட
ஆ இங்க ய இங்க வந்து ஆ டூ வீலர் வந்துட்டு எப்டியா சொல்ல சார் நா ஏன்னா பிகாஸ் நானுமே பாத்தீங்கனா ஒன் இயர் ஆ ஒன் இயர் ரீசன்டா ஒன் இயர் இல்ல மார்ச்ல ஆக்சுவலி ஒரு டூ வீலர் எடுத்த
அ
ஆ ட்ரைவிங் எல்லா தெரியு பட் ஆனா தேவப்படல இப்ப அந்த டூ வீலர் வீட்டுக் வந்துட்டு தேவப்படவே இல்ல பட் ஆனா ஆ ந ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்தீங்கனா அப்ராடு அவர் போனதுனால இப் அப்டியே வீட்டுக்கு ஒரு வண்டி வேணு அப்டின் சொல்லிட்டு டூ வீலர் வந்து தந்துட்டாரு எடுத்து தந்து பாத்தீங்கனா லைசன்ஸ் அந்த ப்ராசஸ் எதுமே நா பண்ணல இந்த ஊருக்கு புதுசுனால எதுமே எப்படி என்ன பண்றதுனால தெரியாம இருந்த எதுக்குமே தனியா போணு ஆ அப்டி அதாவது நா தமிழ்நாடு அங்க படிச்சு அங்க எல்லா இது பண்ணி ஆனா மேரேஜ் ஆனது பாத்தீங்னா கேரளா
ம்
ஆ பட் ஆனா நல்லா பேச தெரியு பட் ஆனா அ அதாவது நார்மலி கொஞ்சோ கொஞ்சோ படிக்க தெரியு எதுவு தெரியாது ரொம்ப ஸ்பீடாவு பே எ ரீட் பண்ணவு தெரியாது அப்ப எங்க போய் என்ன பண்றது அப்படியெல்லாம் ரொம்ப தெரியாம இருந்ததுனால அந்த ஒன் இயர் பாத்தீங்கன்னா ஒன் இயர்ல ஆ கரெக்ட்டா மார்ச்ல வண்டி எடுத்தன் மார்ச்ல இருந்து இப்போ இப்ப இந்த ஜேன்ல தா லைசன்ஸ் எடுத்த நானு
ம் ம்
ஆ அது வரிக்குமே ரெண்டு சைடும் இத்தனைக்கு ட்ரிபிள்ஸ் எல்லா போவோ நானு இருப்ப மாமியார் இருப்பாங்க பேக்குல ஆ பையன் முன்னாடி இருப்பான் எல்லாருமே எல்லா வெச்சுட்டு அப்போம் போலிஸ் அங்க இங்கனு எல்லாம் நிப்பாங்க பயந்துட்டே நா போவேன் நா சொன்ன பயத்த வெளிய காமிச்சிறாதீங்க ஏனா
ம்
இங்க ஃபைன் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லைனா ஃபைன் வந்துவிட்டு ஃபை தௌசண்ட் ஆன் ஸ்பாட்ல கட்டணும் இன்கேஸ் அது வந்துட்டு நம்ம ஆதார்ல எதுலயாச்சும் எல்ல ஏறி இருந்துச்சு அப்படின்னா ஆ நம்மளுக்கு வந்துட்டு அது மந்த்லி மந்த்லி எதோ ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குமாம பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வெச்சு எவ்வளவு மாசம் இருக்கிறோமோ அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுக்கப் போயிட்டோனா அந்த அந்த அந்த அந்த இதை கிளியர் பண்ணாமா நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரி ரூல் சொல்லியிருந்தாங்க
ம்
காட்ஸ் கிரேஸ் பாத்தீங்கன்னா அது வரைக்குமே நா ஒரு போலீஸ்கிட்டையும் மாட்டல அந்த ஒன் இயர் நா பாஸ் ஆகுறேன் நான் அதாவது நா போயிட்டு போற இடமல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ செக்கிங் இருக்கும் அவ்ளோ செக்கிங் இருக்கு கும் அந்த சைடு வந்து என் கண்ணு முன்னாடி டூ வீலர தடுப்பாங்க அ அங்க இருக்கோ இத்தனைக்கு வந்துட்டு இங்க எல்லாரும் சொல்லுவாங்க எப்படின்னா ஹெல்மெட் போட்ருந்தா ஓ ஓகே அதே மாதிரி புது வண்டின்னா கண்டிப்பா லைசன்ஸ் எல்லாம் எடுத்துதா எடுத்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்
ம்
அப்படிய எல்லாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க பட் ஆனா எனக்கு தோணவே இல்ல கரெக்டா ஒரு தடவ மாட் ட்னேன் தனியா போகும்போது நல்ல மழ ஏதோ ஒரு செக்கிங்ல நம்பர் ஸ்கேன் பண்றாங்க ஆனா இப்பதான் வண்டி நம்பர் அடிச்சாலே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருதே என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லலைன்னு எல்லாமே வந்துருது அப்போ அது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்பர் எதுகோ ஸ்கேன் பண்ணும்னு சொல்லி தடுத்தாங்க பட் ஆ எப்டி சொல்றது அவங்க தடுத்துட்டு அவங்க கை காமிச்சாங்க அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துனே அவங்க இப்ப ஒரு சைட்ல இருக்காங்கன்னா அவங்களோட அவங்கள தாண்டி ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டருக்கு முன்னாடி போயிட்டே நானு அப்பறதான் நிறுத்துனேன் அது வந்து ஒரு டர்னிங்னால நா திரும்பி பாத்தேன் யாருமே வரல நா அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிட்டேன் ஆனா அதுக்கப் அப்பறமா இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து புடிச்ட்டாங்க அ எதுக்குன்ன ஒன் இயர் ஆச்சு வண்டி எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு பட் னா பொல்யூஷன் டெஸ்ட் பண்ணல
ம் ம்
அது எங்க போணும் எப்படின்னுல்ல தெரியல போறவங்கல்லாம் அங்க இருக்கு இங்க இரு அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா நானு பண்ணல அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு சின்ன ஒர்க் அன்னைக்கு ஒர்க் இருந்துச்சு ஒரு அக்கௌண்டிங் ஒரு இதுல இருந்த அன்னைக்கு மானிங் லேட் ஆய் ச்சின் சொல்லி அவ்வளோ ஸ்பீடா போற கரெக்டா டென் ஓ க்ளாக் என்ன புடிச்சிட்டாரு புடிச்சு நானு அவரு என்னத்த கேக்க போறாரு அவருக்கு எப்படி தெரியு பொல்யூஷன் இல்லாதது அப்டின் சொல்லிட்டு லைசன்ஸ் தான கேப்பாருன் சொல்லி மடமடன் ஃபோன ஃபோன ஆன் பண்ணி லைஸ்சன்ஸ் எல்லா எடுத்து வைக்கிற அவர் கரக்ட் டா கேக்குறாரு பொல்யூஷன் டெஸ்டோட பேப்பர் எடுன் நா அப்டியே அப்டியே அவரோட மூஞ்ச பாத் கே வேற எதுவு உங்களுக்கு கேக்குறதுக்கு தோண்லையா பொல்யூஷன் தா கேக்கணுன் உங்களுக்கு என்ன இப்ப தோணுச்சு அப்டின்னு கேட்டா அப்ப அவரு சொன்னாரு அ உன்னோட நம்பர அடிச்சு பாத்த இதுல பாரு எல்லா டீட்டெல்ஸு‌ தெரியுது அப்றோ சொன்னாரு பொல்யூசன் இல்லாததுக்கு பாத்தன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆன் ஸ்பாட் பைன் கட்றியா அப்டி கடா சொன்ன எங்கிட்ட காசு இருந்தா தான நா கட்டுறது அது ஆக்சுவலி ஒரு கூலான ஒரு ஒரு போலீஸா இருந்தாரு ரொம்ப கூலா பேஸ்னாரு சிரிச்சுக்கிட்டே பேசுனாரு ஆக்சுவலி எதுக்கு புடிச்சாங்கன்னா நா எக்சிட் ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியா போய்ட்ட அ ரொம் ஏனா டைம் ஆய்ருச்சு வீட்ல எல்லா ஓர்க்கு முடிச்சு நா அங்க ரீச் ஆகறதுக்கே டைம் டென்னுக்கு மேல ஆயிட்ச்சு அந்த ஸ்பீடுனால தா என்ன புடிச்சாங்கா நா சொன்ன எத்தன பேர் ரோட்ல போறாங்க அவங்கள எல்லாம் புடி க்காம எதுக்கு என்ன புடிச்சிங்க எனக்கு ஆல்ரெடி டைம் ஆய்டுச்சு அப்டின்னு அதுக்கப்புறோ அவரு ரொம்ப சிரி சிக்கிட்டே சொல்றாரு நா யாருன் தெரிதா நா போலீசு என்கிட்டயே நீ இப்படியெல்லா பேசுவியானல்லா கேட்டாரு நா சொன்ன நீங்க யாரா இருந்தா என்ன எங்கிட்ட இல்ல இப்ப இல்லாதப்பா கேட் இருக்கீங்க உங்களுக்கு எப்படித்தான் தெரியுற அப்டின்னா வேனுனா இங்க பாரு எல்லாமே தெரியுது பாரு நீ ரொம்ப நல்லா பேசுறியே அப்டின்னாங்க அப்ப நா சொன்ன எனக்கு டைம் ஆய்ச்சு தயவு செஞ்சு விட் விட்ருங்க அப்படின் சேரி டூ தௌசண்ட் ருபீஸ் கட்டிட் போய்ரு அப்டின்னாரு நா சொன்ன அவ்ளலா இல்ல இ பேசாம இ எம் ஐ போட்டுறீங்களா அப்டின் கேட்டப்ப சிரிச்சாரு ஐயோ போலீஸ் கிட்ட ஃபைன இ எம் ஐ போட்டுறீியு கேக்குறியா நீ உனுக்கு எவ்வளோ திமிர் கூப்பாரு அப்படின்னாரா அப்பறோ சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண
ம் ம்
பே பண்ணிட்டு அவரு ஈவ்னிங் கால் பண்றாரு எனக்கு ஏமா பொல்யூஷன் எது துட்டியா இல்ல நாளைக்கு பாஸ் ஆகும் போது நா உன்ன பாத்துகுற நா நாளை கேடு உன்ன புடிச்சிருவ அப்படின்னாரு என்னமோ அது அதால ஹஸ்பண்ட எல்லா கூப்ட்டு சொன்னது அவரு ஒரு எடோ சொன்னாரு அ போயி எடுத்துட்ட பட் ஆனா இங்க ரொம்ப ஸ்ரிக்ட்டு இப்போ சீ இப்பனா கேமரா ஜங் சன் டூ ஜங்க்ஷன் கேமரா வச்சிருக்காங்க இப்போ ஏதோ ஒண்ணுல மாட்டிட்டோனாலுமே டக்கு டக்கு டக்குன்னு ஃபைன் வந்துடுது அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நியூவா எப்டின்னா அ போலீஸ் வந்து நின்னு தடுத்து புடிக்கறது இல்ல அவங்க நிப்பாங்க அவங்க வண்டில வந்துட்டு பிஃரண்ட் அண்ட் பேக்ல எவ்ளோ இப்போ வய்டா போகற கேம் கேம்ப் பிக்ஸ் பண்ணிருக்காங்க
ம்
இப்போ அ நார்மலி இப்ப நா க்ராஸ் ஆகுற என்ன புடிக்கலனாலோ எ வண்டி நம்பர் கப்சர் ஆயிரு அங்க
ம்
கப்சர் ஆய்டுச்சுன்னா அவங்க வந்துட்டு நார்மலி அவங் உங்க கிட்ட இருக்குற அந்த மிஷின்ல போட்டு அ டைப் பண்ணி செக் பண்ணிட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம தப்பிச்சுட்டோம் அதே இன்கேஸ் எது எதுவுமே ஏதோ ஒண்ணு இந்த மாரி இப்ப பொல்யூஷன் இல்ல இன்சூரன்ஸ் இல்ல எதோ ஒண்ணு இல்லன்னா ஆன் த ஸ்பாட் எந்த எடத்துல எப்போ டைமோட நம்மளுக்கு வந்துட்டு கேப்சர் ஆன போட்டோ வந்துரும் அ நம்ம வண்டிக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இல்லனா இன்சூரன்ஸ் இல்லன்னு சொல்லி வந்து அதுக்கு ஃபைன் அப் அப்படி வருது இப்போ ரீசன்டா ஆனா ரொம்ப ப்ப அதனால அ எல்லா இருந்தா நம்மளுக்கு பயப்பட வேண்டாம் பட் ஆனா எதுவும் இல்லன்னா நல்லா மாட்டிக்குவோம் நல்லா வெச்சு செய்றங்க நார்மலி ஒரு பேக்ல இரு அவுங்க ஹெல்மெட் போடலன்னா கூட அந்த கேமரால மாட்டிட்டோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பா வந்துரும் ஃபைன்
உம்
அது எவ்வளவோ டைம் பீரியட் தான் குடுக்குறாங்க அ இவ்வளோ டைம் பீரியட் குள்ளார வந்துட்டு நம்ம கட்டலனா அது வந்துட்டு டபுள் ஆயிடும் அந்த மாரி ஆயிருக்கு வேற ஐயோ பேசுனதுல டைம் போனதே தெர்ல லெவன் மினிட் ஸ் ஆய்டுச்சி ஓகே பாய்னா
ஆ ஓகே